அஹ் வணக்கம் வணக்கம் சமயல பத்தி சொல்லுங்களேன் நீ என்ன சமைப்பி ஆன் சாப்ட்ட சாப்ட்டேன் சமயல பத்தி சொல்லுங்களேன் ஆன்
டே
புரியல
எனக்கு சமக்கிறது ரொம்ப புடிக்கும் புடி மிச்சமான விஷயம் அது எனக்கு சரிங்களா ஆம்மா நான் என்ன நான்வெஜ் நல்லா சமைப்பேன் வெஜிடேரியன் நல்லா சமைப்பேன்
சரி சரி
ஆஹ சைவ அசைவம் நல்லா சமைப்பேன் நானு சரிங்களா
ஆன்
ஹாஸ்டல்ல லேடிஸ் ஹஸ்ட ஒர்க பண்ணிட்டு வேல பாத்துட்டு இருந்த அப்போ அங்க வந்து காலில வந்து ஆஹ் கால நூறு பேரு சமைக்கணும் ம தியான நூறு பேருக்கு சமக்கணும் சாயங்காலம் நூறு பேருக்கு சமைக்கணும் எல்லாமே செய்வேன் நான் யாரும் அட்டன் அட்டென்ட்ட்டர் கூட வச்சதில கிழ அவர் ஒனாரு இருந்தாங்கல்லா அங்க வேல ஓடிட்டாங்க அதனால என்ன பண்ணுவன் நான் தனிய தாளு நான் நால்
இப்ப வீட்ல வந்து ஒரு நாலு பேருக் கு சமைக்கிறனா ஒரு மாரி சமைக்கணும் நூறு பேருக்கு சமைக்கையில வந்து அத அந்த அளவுயெல்லாம் கரெக்டா நமக்கு தெரியுமா
கொஞ்சம் அதிகமான கூட கேக்க மாட்டாங்க கம்மியான அட்ஜஸ்ட் பண்ணி நாமதான் சஜஸ் பண்றதுனால என்ன இருக்கோ இந்த மஜ்ஜ போயிருக்கு க்கேத்த மாரி போட்டு குடுக்கணும் இப்ப அதிகம் ஆயிச்சன்னா அதிகமா கொடுத்துனும் கம்மி என்ன கம்மியா குடுக்கலாம் அந்த மாரி
ஆஹ் சரி சரி சரி உம் உம் உம் செரி செரி செரி உம் உம் நீங்க சமைக்கிறல்லது எது நல்லா சமைப்பீங்க அலோ அலோ அலோ கேக்குதா அலோ அலோ அலோ அலோ அ ஓ